ஹலோ
ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க
ஆ எப்டி இருக்கீங்க
இன்னா பண்றீங்க
சும்மா இருக்கே
செரிங்க கொஞ்சோ சத்தமா பேசுங்களே காது கேக்க மாட்டேங்குது
ஆ இப்ப கேக்குதா
ஆ இப்ப எதோ ஓரளவு கேக்குது மதியோ இன்னா சாப்ட்டீங்க நா சும்மா ஒர்க்குல உக்காந்துருக்கே
ஓ சேர் சேரி நைட்டு சாப்டாச்சா மதியோ சாப்பல்ல நைட்டு சாப்ட்டாச்சா
இல்ல இனிமேட் தா வீட்டுக்கு போய் தா சாப்பணு
ஓ சேர் சேரி
நீங்க சாப்ட்டாச்சா
இல்ல இனி தா
இனிமேதானா என்ன ஸ்
ஹலோ
அதா என்ன ஸ்பெஷல் இன்னக்கி
அ தெர்லயே
தெர்லயா
ஒங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்
எங்வூட்ல நார்ம வழக்கம் போலதா சோ அ சோறு சாம்பார் சப்பாத்தி கறி கொழம்பு இருக்கு
ஓ சேரி சேர்
நீங்க என்னா பண்றீங்க
சும்மா இருக்கே
இல்ல படிக்கிறீங்களா இல்ல வீட்ல இருக்கறீங்களா அந்த மாரி கேட் காலேஜ் படுச்சுன்னுருக்கிறீங்களா எந்த டிபாட்மண்ட்
பீக்காம்
பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்
மூணு இயரு இல்ல செகேண்ட் இயர்
செகேண்ட் இயரா எந்த காலேஜ்
ம் டபுள்யூ சி சி
புரில்ல
டபுள்யூ சி சி உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ்
ஓகே ஓகே
அப்பறோ சொல்லுங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
வீட்ல எல்லாரு சூப்பரா இருக்காங்க இன்னக்கி காலேஜ் எப்டி போச்சு உங்கள்து
இன்னக்கி எங்களுக்கு காலேஜ் கெடயாது
இன்னக்கி என்ன என்ன செவ்வா கெழம தான இன்னக்கி காலேஜ் இருக்கு
இன்னக்கி செவ்வா கெழம இல்ல இன்னக்கி புதன் கெழம
ஓ சா புதன் கெழம தான என்னாத்துக்கு காலேஜ் இல்ல
ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு இன்னக்கு தா ஓபன் அதுனால காலேஜ் இல்ல
ஃபர்ஸ்ட் இயர்ஸ் ஓ ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு இன்னக்கி தா ஓப்பனா
ம்
ஒங்களுக்கு பி பி எல எந்த கோர்ஸ் ரொம்ப புடிக்கு
பி பி எ வா நா படிக்கறது பி காம்
சேர் பி காம் தா பி காம் ல ஒங்களுக்கு எந்த கோர்ஸ் புடிக்கு
பி காம் ல எந்த கோர்ஸ் மீன்ஸ் எந்த சப்ஜெக்டா
அதா உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்
எனக்கு அப்டி எந்த சப்ஜெக்ட்டும் புடிக்காது
எந்த சப்ஜெக்டுமே புடிக்காதுனா அப்போ என்னாத்துக்கு பி காம் எடுத்தீங்க
இதுலா படிக்றதே மோஸ்ட்லி புடிக்காது டிகிரி வாங்கணுமே படிச்சிட்டு இருக்கே
டிகிரி வாங்கணுமேன்னு படிக்கிறீங்ளா
ஆமா
சேரி உங்க காலேஜ்ல சா தா உங்க டிபார்ட்மெண்ட்ல ஸ்டாப்ஸ்ல்லா எப்டி ரொம்ப கோவப்படுறாங்ளா இல்ல சாஃப்ட்டா இருக்கிறாங்களா ஃப்ரெண்ட்லி டைப்பா
எதுமே இல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டான மேம் எல்லாருமே
எல்லாருமே ரொம்ப ஸ்டிக்டா செரி நீங்க ஃபஸ்ட்டு பெஞ்சுல உக்காருவீங்ளா இல்ல மிடில்ல உக்காருவீங்ளா இல்ல
ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்
அப்ப நீங்க படிக்கிறப் பொண்ணா
ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உக்காந்தா படிக்கிற பொண்ணுண்ணு சொல்லக் கூடாது ரோல் நம்பர் படிதா எங்க காலேஜ்ல இருத்துவாங்க அதனால ஃபர்ஸ்ட் பெஞ்ச்
அதனால ஃபர்ஸ்ட் பெஞ்ச்சுனா அப்ப கூட நம்பற மாரி இல்லையே ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உக்காந்தாலே எல்லாரு படிக்கிற பசங்க தா
ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உக்காரது மேம் வரும்போது தா ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல மத்தபடி லாஸ்ட் பெஞ்ச் போயிருவே
ஓ எத்தன அரியர் இருக்குது
அரியர்ல்லா எதுவு இல்ல இப்போதைக்கி
இப்பொழுது எதுமே இல்லையா
ரெண்டு செம்முக்கு அரியர் இல்ல
எத்தன பர்ஸன்ட்டேஜ் வருது மார்க்கு
அய்யோ நா மார்க் பர்சன்டேஜ் பாக்லையே எல்லாமே பாஸ்சாந்தா பாப்பே அரியர் இல்லாம இருக்கானு
அதா எல்லாத்துலயுமே எப்டி அறுவது எழுவது
ம் சவன்ட்டி அந்த மாரி எடுத்திருக்கே
அப்ப சவன்டின்னா சவன்டி பெர்சன்டேஜ் அவ்ளதா சிம்பிளா முஞ்சு
ம் ம் சவன்டி பெர்சன்டேஜ் இல்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்ட சொல்றே
அதா ஒவ்வொரு சப்ஜெக்ட் அதா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல சவன்டினா டோட்டலா நீங்க டிவைடட் பண்ணி மல்டிபிலேஷன் பண்ணும்போது சவன்டி பர்சன்டேஜ் தா வரு ஐ எம் எ மேக்ஸ் ஸ்டூடெண்ட் என்கிட்ட கணக்கு நீங்க எனக்கு கணக்கு சொல்லி தர்லாமா
நா உங்களுக்கு கணக்கு சொல்லி தர்ல எனக்கு மேக்ஸ் சுத்தமா வராது
மேக்ஸ் சுத்தமாவராதுன்னு பி காம் எத்துவச்சினுந்தா ப பி காம்ல மேக்ஸ் வருது
பி காம்ல எங்களுக்கு இந்த வாட்டி மேக்ஸ் இல்ல
அதுதா நாங்க படிக்கிற மேக்ஸோட உங்களுக்கு வந்து பாயிண்ட்ல துல்லியமா கொடுக்கணு நீங்க
ஆனா நாங்க வந்து எப்டியோ பாஸ் ஆகிட்டுருக்கோ சோ நீங்க இப்டிலா சொல்லி கெடுத்து விட்றாங்க உங்க விட்றாதீங்ளே
ஏ நா எ ஒன்னும் கெடுத்துலாம் விடல அது சும்மா ஜஸ்ட் காமன் திங்க் அவ்வளோதா
ஓ சேரி மேக்ஸ்ல எவ்வளோ நீங்க
எதுல
நீங்கே என்ன படிச்சிருக்கீங்க
நா பிஎஸ்சி கம்யூட்டர் சைன்ஸ் படிச்சுனுக்குறன் ஃபைனல் இயர்
ஓ சேரி சேரி அதான் மேக்ஸ்ல எவ்ளோ
அதான் காலே இது இது ட டென்த் மார்க் கேட்கறீங்களா லெவல்தா டுவெல்த்தா இல்ல காலேஜில் ஃபஸ்ட் ரெண்டு செம்மு ஆ டுவெல்த்துல நா எயிட்டி எயிட்
பரவால்லயே சூப்பர்
உங்களுடத கூட கம்மியாதா இருக்கும்
ஐயோ நா அவ்ளோ எல்லாம் எடுத்ததில்ல
வேற எவ்வளோ நைன்டி நைன் நைன்டி எயிட்
நீங்க என்ன குரூப் எடுத்தீங்க டுவெல்த்ல
அதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்
கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓகே நா கம்ப்பயூட்டர் அக்கௌண்டன்சி
அக்கோடன்சியா ஓகே ஓகே டென்த்து கொரோனா பேச்சு எப்டி பாத்தாலும் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க
நாங்க கொரோனா பேச்சுல்லையே
செகண்ட் இயர் தான இப்போ
இப்போ செகண்ட் இயர் தான் ஆனா நாங்க வந்து எய்த் தா படிக்கல எய்த் படிக்கல நைன்த் பாதி தா போனோம் டென்த் படிச்சோம்
டென்த் படிச்சாலே அது கொரோனா பேச் அது அந்த வருஷம் கொஷின் பேப்பர் டே ஈஸியா கேட்டாங்க
அப்புல்லாம் கேக்கல டஃப்பாதான் கேட்டாங்க
டஃப்பாதா கேட்டாங்க இல்லியே கரெக்ஷன் பண்ண வாத்தியார் தெளிவ தான சொன்னாரு லாக்டவுன்ல என்ன கேட்டாங்களோ அதே கொஷ்டீன் தான் கேட்டாங்க
இல்ல இல்ல டென்த்துல வந்து கொரோனா இல்ல பாதி போயிடுச்சு நையின்த்துல தான் கொரோனா இருந்துச்சு
ஓகே
நீங்கடென்த்துல எவ்ளோ மார்க்
நா டென்த்லா நானு கொரோனா பேச்சு நா வெறு மூணு மாசம் தா ஸ்கூல் போனே
ஓ
எந்த அப்ப கூட நா பப்ளிக் எழுதும் போது எந்த வந்து முன்னூத்தி இருபதோ முன்னூத்தி பதினாறு இருந்ச்சு
ஓ சரி ரொம்ப படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்ப நீங்க
யாரு நானா
ஆ
நான்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் இல்ல நா கவனிக்கிற ஸ்டூடெண்ட்
கவனிச்சாலே படிக்கிறது தானே
கவனிக்கிறதுனா அந்த மாரி கவனிக்கிறதுனா இல்ல எனக்கு இது சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட்டா இன்னைக்கு நடத்னா மட்டும்தா நா கவனிப்பே மத்தபடி எதுவு கவனிக்க மாட்டே மத்தபடி லாஸ்ட் நைட்ல ஒக்கான்னு பசங்க கிட்ட ஃபோன் போட்டு கேட்டு பசங்க சொல்றதுதா போய் எழுதுவேனே தவிர நான்லா படிக்கமாட்டே கத கேட்டு எழுதுறவ நான்லா
ஓகே ஓகே மேக்ஸ்லயுமே கதை மேக்ஸ்லயு கத கேட்டு தா எழுதுனீங்ளா
மேக்ஸ்ல கதை கேக்குறதுல்ல மேக்ஸ் வந்து வாத்தியார் நடத்தும் போது அந்த மாடல் சம்மு அந்த இது என்ன பண்ணுது ஃபார்முலா அவ்ளோதா சிம்பிள்
பச்சிருக்கீங்க அதா படிச்சிருக்கீங்கன்னு சொன்னே
அவ்ள நான்லா டீப்பா எல்லா படிக்கல நான்லா டீப்பால்லா
எயிட்டி எயிட் மார்க் எடுத்திருக்கீங்க அப்றோ டீப்பா படிக்கலன்னு சொன்னா எப்டி
ஜஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சிக்குனா ஈஸியா பாஸ் பண்ணட்டு போறதுதா கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுதா எல்லாமே
ஓ சரி சரி
என்ன பாத்து நீங்க படிக்கிற பையன்லா நெனச்சுங்க நா படிக்கிற பையனாந்தா நா என்னாத்துக்கு காலேஜ்ல ப்ப ஏழு அறியர்வைக்க போறே
ஏழு அறியர் இருக்காக்கோ
ஸ்கூல்ல ப அ கத கேட்டு எழுதுன காலேஜ்ல அந்த மாரி எழுத முடியல அறியர் போட்டு விட்டாங்க லாஸ் செம் தா கிளியர் பண்ணுவே ஒக்காந்து
ஐய்யோ ஸ்கூல்ல நல்லா படிச்சிங்கல்ல அப்ப காலேஜ்ல அது போல படிக்க வேண்டியதுதானே
நா ஸ்கூல்ல தமிழ் மீடியம் படிச்சே காலேஜ்ல இங்லீஷ் மீடியோ டக்குன்னு அந்த தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்கு மாறணுல
ஓ சேரி சேரி
ரொம்ப டிஃபிகல்ட்ட இருக்குது மேக்ஸ் மட்டுந்தா அது எந்த லாங்வேஜா இருந்தாலு மேக்ஸ் மட்டும்தான் புரியுது அதனால மேக்ஸ்ல மட்டும் கிளியர் பண்ணிட்டே
ஓ சூப்பர் சூப்பர் நெறைய பேர் மேக்ஸ் தா அறியர் போடுவாங்க
உம்ம் உங்களுக்கு எந்த படோ ரொம்ப பிடிக்கும்
எந்த படமா
உம்
ஹாரர் ஃபிலிம்
ஹாரர் ஃபிலிம் அதா எந்த மாரி ஹாரர் தமிழ் ஹாரரா இங்கிலீஷ் ஹாரரா இல்ல மலையாளம் தெலுங்கு
ல்லா இல்ல ஹாரர் மூவி தமிழ்ல இருந்தாலே பாப்பே
அதா எந்த படம் உங்க ரொம்ப லைக்
அப்டின்னு சொல்ட்டு எந்த படம் இல்ல எல்லா படமுமே பாப்பே
அதாங்க எல்லா படமே பாப்பீங்க பர்டிகுலரா இந்த ஹாரர் மூவி என்ன ரொம்ப பயப்பட வச்சுது இல்ல இந்த ஆரர் மூவி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி போய் ஸ்பாயில் ஆனது அந்த மாதிரி கேக்குறே
அந்த மாரி எனக்கு எதுவு இல்லியே
என்னது சந்திரமுகி டூ போய் பாக்கும்போது உங்களுக்கு ஆரர் மூவி அப்டே பெருசா காம்ச்சி மொக்கையாக முடுச்ச மாரி
இதான் அந்த மாரி ஹாரர் அதெல்லாம் ஹாரர் மூவியே இல்ல சொல்ல போனா
ஆரர் மூவினா என்னனு நீங்க ஒரு நாலு படோம் சொன்னீங்கன்னா
இந்த இங்கிலீஷ் ஹாரர் மூவீல்லாம் இருக்குல்ல அனபில்லா காஞ்சூரிங்லா
ஆமா
அதுதா அதெல்லாண்ண
அனம்பெல் அனம்பெல்ல எதோ பேய் வர்ல காஞ்சிநூர்லயே எதுவு பேய் வர்ல அது சும்மா தூங்க தூங்கினா வேற உலகத்துக்கு போது அவ்ளோ தான் சிம்புள் தான்
நா பேய் வருதுன்னு சொல்லல அது கொஞ்சோம் ஹாரரா இருக்கும்
ஓ ஹாரர இருக்கும் ஓகே ஓகே
ஆனா இங்க தமிழ்ல எடுத்துருக்காங்கல இந்த மூவில்லாம் அரண்மனை காஞ்சனா அந்த மூவி மாரிலாம் அந்த மூவி இல்லாம் அவ்ளோவ பேய் வர்ல அதெல்லாம் அவ்ளோ ஹரரா இருக்காது
ஆ மீண்டும் அடுத்த காலில் சந்திப்போம்
ஆ செரி ஓகே